வணக்கம் எப்டி இருக்கீங்க
தோழி வ
நல்லா ருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க ஹலோ கேக்குதுங்களா
ஏ எல்லாரு நல்லா இருக்காண்ணா
நல்லா இருக்காங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்பாடு
பேசுறது கேக்குதா
சொல்லலா இது இன்னைக்கி வந்து என்ன ஸ்பெஷலு கேக்குது தோழி சொல்லுங்க
ஆ சாப்ட்டேங்க ஆ அன்னைக்கு சாப்டோ இன்னைக்கி வந்து சிக்கன் பிரியாணி வச்சோ நீங்க என்ன சாப்ட்டீங்க என்ன சமச்சீங்க
நான் இன்னைக்கி வந்து தக்காளி சாதம் செஞ்சேன் தக்காளி சாதம் செஞ்சு உருளைக்கிழங்கு பொரியல உ முட்டை ஆம்லேட்டு
ஓ அப்டிங்களா தக்காளி சாதம் நீங்க எப்டி பண்ணுவீங்க
ஆ தக்காளி சாதம் வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அந்த நம்ம கறி குழம்புக்கு தாலிப்பு போடுவோம்ல்லையா அ பட்ட கிரா பட் பட்ட எல கொஞ்சோ சோம்பு ஆ இதெல்லா போட்டு தாளிப்பு போட்டுட்டு அ வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா மெல்லிசா ஸ்லைஸ் ஸ்லைஸா வெங்காயத்தை கட் பண்ணி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுல லைட்டா கொஞ்சோ உப்பு போட்டு வதக்கணும்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் எப்பவுமே நார்மலா வச் சாங்க வதக்கும்போது கொஞ்சம் உப்ப மஞ்சதூள போட்டு வதக்கணும்னா சீக்கிரம் வாதங்கிடும் இல்லையா சோ அது மாதிரி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு மேல இஞ்சி பூண்டு பேஸ்டு நான் சேர்த்துப்பேன் இந்த கதவ் சாத்துட்டு கொஞ்சம் நல்லா வா ஆ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுல இப்ப தாளிப்பு போடும் பொழுது அதுல நம்ம முந்திரி கூட சேர்த்துக்கலாம் அது நல்லாவும் இருக்கும் நமக்கு சாப்பிடடுறதுக்கு
ஆ சேர் சேர் முந்திரி வந்து நம்ம எப்டி நம்மோ சாப்பாடு நம்ம தாளிக்கும் போதே போடுங்க அப்டி தானே
ஆமா அதாவான் இந்த பட்டக் கிராம்பு எல்லாம் போடுறோம் இல்லையா அதுலியே நம்ம முந்திரிய சேர்த்து சேத்த மாரி வதக்கிக்க வேண்டியாதான்
ஆ சேரி
இல்ல போட்டுட்டு வெங்காயம் மட்டும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி இஞ்சி பூண்டு போ ட்டுட்டு ம் இல்ல காரம் மூணும் இஞ்சிபூண்டு எனக்குந்த நல்ல வதங்கனும்
ம் சரி சரி எல்லாம் நல்லா வதங்கன நல்லா வதங்கனும்
ஆமா நல்லா வதங்கணும் ஏன்னா நமக்கு அது கிரேவி தானே கிடைக்கணும் தள்ளி தொக்கு எதாது சாப்பறதுக்கு நல்லா டேஸ்ட்டா இருக்கும் சோ எனக்கு தா பாதி லயே ஆ அதுல பாத்தீங்கன்னாக்கா ம் ஏ ஓ நல்லா கொஞ்சம் தண்ணி விட விட்ட மாரி நல்லா நம்ம தண்ணி எல்லாம் விடக்கூடாது அதுல அத நல்ல தண்ணி விட்ட மாரி வதங்கணும் வதங்கினதுக்கு அப்பறம் காரத்துக்கு நான் தனிமிளகா தூள் சேர்த்துப்பேன் தனிமிளக தூள் அ சேர்த்துட்டு நல்லா வதங்குனதுக்குப்புறம் அதுல அந்த புதினா மல்லி ஆ கருவேப்பிள்ளை இதெல்லாம் கொசம் போட் அதையும் நல்லா வதக்கிப்பேன் அது சும்மா லைட்டா இல்லையா லைட்டா கொஞ்சம் வதக்கற மாரி வதக்கிட்டு ஆஹ் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு மஞ்சள்த்தூள் போட்டுட்டோம் நம்ம வந்து மிளகாயாத்தூள் போட்டுட்டோம் காரத்துக்கு அவ்ளோதா கொட்டி கலர வேண்டியதான் அதுல சாதம் கலர் நம்ம சாதம் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி வடிக்கணும் சாதம் சாதம் கொஞ்சம் பொல பொலன்னு இருக்கற மாதிரி குழைவா இல்லாம பொல பொலன்னு இருக்கற மாதிரி சோ நம்மது நமக்கு அது சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அது மாதிரி முட்டா ஆம் ட்டு நார்மலா முட்ட ஆம்ப்லேட் செய்யும் பொழுது நம்ம வந்து முட்ட போட்டு வெங்காயம் பச் பச்ச மிளகா இதெல்லாம் போட்டு தானா செய்வோம் சோ அதுல கொஞ்சம் மஞ்சள்த்தூள் போட்டுக்கிட் பண்ணா அந்த முட்ட ஸ்மெல்லு அந்த கவுச்சி அடிக்கும் இல்லயா அந்த ஆம்ப்லேட் நா
நாத் ஒரு அசிங்கம்மா மாதிரி முட்டக்கரு ஓட ஸ்மெல் நம்மலும் அந்த மாதிரி சொல்லனுமா
ஆமா அது ஒரு ஸ்மெல் வரு இல்லயா சோ அந்த ஸ்மெல் இருக்கறிறதுக்கு கொஞ்சண்டு மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துக்கிட்டோமோம்னா நமக்கு அந்த முட்டைல ஆ சோ அந்த அந்த மாதிரி ஆமா அது அந்த மாதிரி ஒரு ஆம்லேட் போட்டாச்சு அப்பற உருளக்கிழங்கு வறுவல் உருளக்கழங்கு வரவல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உருளைக்கழங்கு உப்பு போட்டு அவி அவுச்சு எடுத்து வச்சுட்ட அதுக்கப்பற நம்ம கொஞ்ச எண்ணெ விட்டுட்டு பூண்டு இருக்கு இல்லயா பூண்டு தட்டி போட்டு கடுகு கடுகு உளுத்தந்தருப்பு அதெல்லா போட்டுட்டு பூண்டு டத்தி போட்டு ஆ நம்ம வேக வச்சுருக்க உருளக்கழங்க அதுல கொட்டிட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு கார க்கு மிளகாத்தூள் போட்டு பரட்டி விட வேண்டியதுதா
ஓ சேரி சேரி ஆனா கொஞ்ச நல்ல மெது மெதுன்னு வெந்த இருக்கணுமா நல்ல கடுகடுன்ன இருக்கணுமா இந்த உருளைக்கழங்க நம்ம சாப்டறதுக்கு
ம் நல்ல அது நம்ம வந்து வேந்திருக்கணு நம்மதா உப்பு போட்டு வேக வச்சிரோல தனியா அதெல்லா வெந்த நா தனியா வேக வச்சுருவ எப்போதுமே நா உருள்ளகிழங்க அப்டிதா தனியா வேக வச்சிருவ வேக வச்சுட்டு ஆ அதுக்கப்பற நா இங்க தாளிப்பூக்கு தனியா போடுவ எண்ணெ ஊத்தி கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்புல்ல அதெல்லா போட்டுட்டு அதுல பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு தட்டி போட்டு அதுல நம்ப வேக வச்ச அந்த உருளக்கிழங்க ஒண்ணு ஒண்ணுமா உடச்சி அதுல போட்டுட்டு நமக்கு உப்பு வேணுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கது மஞ்சள் தூள் போட்டு காரத்துக்கு நம்ம காரத்துக்கு தந்த மாதிரி மிளகா தூள் போட்டு
ஆ மிளகாத்தூளு போடலா இல்லன்னா நல்ல மிளகாத்தூள் அதாவது மிளகு தூளு போடலாம்ல்ல
ஆமா நமக்கு நமக்கு நம்ம கார தகுந்த மாதிரி போட்டு கொஞ்ச நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்ச அதுனால கொஞ்ச நேர ச சட்டியில போட்டு கொஞ்ச வறுக்கணு வறுத்தி எடுத்துக்கிட்டோம்னா றதுக்கு இது வந்து நா தக்காளி சாத நார்மலா எங்க வீட்டுல தக்காளி சாத சஞ்சா எங்க வீட்ல எப்பது இந்த முட்ட ஆம்பளட்டு உருக்கழங்கு வறுவல்லு இருக்கும்
ஓ சரி சரி இன்னிக்கு நாங்க பிரியாணிக்கு போயிட்டோ சரி எப்பவுமே காய்கறி தான பண்றோம்னு சொல்லிட்டு பிரியாணிக்கு போயிட்டோ நீங்க பிரியாணில்லா பண்றீங்களா வீட்டு்ல
நாங்க பண்ணுவோ தோழி இப்ப நாங்க பண்ணறோம்னா நா வந்துட்டு இப்போ சிக்கன் பிரியாணி பண்ணுவ இந்த மாரி மட்டு மட்டன் பிரியாணி பண்ணுவ இது ரெண்டு செஞ்சுருவோ அது மாரி இப்ப பாத்தீங்கன்னாக்கா ம் அ வெஜிடபிள் வெஜிடபிள் பிரியாணியு பண்ணுவ அதாவது இந்த காய் வெஜிடபிள் பிரியாணி பிள்ளைங்க கொஞ்ச விரும்பி சாப்புடுவாங்க அது மாரி எ எஃகு பிரியாணியு பண்ணுவ
ஓ சேரி எல்லாமே ஒரே மெத்தட்ல தா பண்ணுவீங்களா இல்ல சிக்கன் பிரியாணி வேற மட்ட மட்டன் பிரியாணி வேற வெஜிடபிள் பிரியாணி வேற முட்ட பிரியாணி அப்டி வேற வேற
அப்டி எல்லா இல்ல இல்ல எல்லாமே ஒரே மெத்தடு தா எண்ணெய் ஊத்தி அந்த தாளிப்பு வடகங்கள் எல்லா போட்டுட்டு அதாவது தாளிப்பு வடகங்கறது இந்த கறிப்பட்ட இல
ஏல ஆகுமா
ஏலக்கா அப்ற வந்து கிராம்பு இதல்லா போட்டு தாளி உப்பு போட்டுட்டு வெங்காய போட் நெய்ய ஊத்திக்குவே நல்லா எண்ணெயையு ஊத்திப்பே நெய்யு ஊத்திப்பே ரெண்டுமே கலந்துப்பே ஆ சேம் அதேதா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுல முந்திரி பருப்பு ஏலக்கா அத எல்லாமே சேத்துப்ப நானு
ஓ சேர் அது பிரி அப்ப எப்பவுமே மொதல்ல சேத்துக்காதீங்க அந்த பிரியாணிக்கு முந்திரி எல்லா கடைசியா நெய்ல வறுத்து மேல ஊத்துனீங்கன்னா கொஞ்சோ மணமா இருக்கு
கரெக்டு தா இப்போ நா ஃபர்ஸ்ட்லயு அந்த மாரியு போடுவே நா அத தா அடுத்து சொல்ல வந்தே இப்ப என்னன்னா நம்ம செஞ்சு பிரியாணி செஞ்சு முடிக்கிறோ இல்லையா அதுக்கு அப்றமு நா அத நெய்ல வறுத்து அப்டியு நா போட்டுப்பே இப்ப நம்ம தம் போட முல்ல மூடி போட போறோம்னா அதுக்கு முன்னாடி வறுத்து அதுல போட்டு அப்டியே மூடி போட்டுருவே
ஓ ச அது மூடி போடு போது இந்த மாரி பண்ணி பாருங்க நீங்க வந்து எப்டின்னா தம் போடுவீங்கல்ல தம் போடு போது நம்ம அடுப்பு கறி சொல்லுவாங்கல்ல போட் கட் அந்த அடுப்பு கறிய வந்து ஒரு சின்ன கிண்ணத்துல உள்ள வச்சி அதுக்கு மேல அதாவது சும்மா வைக்கக் கூடாது அந்த அடுப்பு கரிய அடுப்புல வச்சு நா நல்லா சூடாக்கி தீ பொறிவருல அந்த மாரி வந்தோனே ஒரு கிண்ணத்துக்கு நடுவுல உள்ள வச்சுட்டீங்கன்னா வெச்சுட்டு அதுக்கு மேல ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்திட்டு அத பிரியாணிக்குள்ள வச்சு மூடி போட்டுருங்க மூடி போட் டு நீங்க தம் போடும் போது அது ஒரு தனி சுவையா இருக்கு அதாவது ஒரு சொல்லுவாங்கள ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் அப்டி சொல்லுவாங்கள ஒரு மணம் அந்த மாரி ஒரு டிஃப்ரெண்ட் மணமா இருக்கு பிரியாணியு சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு
அ கண்டிப்பா க
அதுவுமே எப்பவுமே பண்ணும்போது ட்ரை பண்ணுங்க
இல்ல நிச்சயமா நீங்க சொல்ற இந்த டிப்ஸ் கேக்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த மா ரி விறகு அடுப்புலதா செஞ்சாங்க சோ கரிங்கறது நமக்கு வந்து ஈஸியா கெடைச்சிது ஆனா இப்ப வந்து ரதே இல்ல இல்லைங்களா சோ இந்த கரிய எப்டி ஏற்படுத்திக்கிறது நம்ம ஆனா நீங்க சொல்ற மா
அதா கடையில கேட்டீங்கன்னா கடைக்கிது கடையில வந்து அது வந்து ஒரு கிலோ வந்து அறுபது ரூபா எழுவது ரூபா அப்டின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மு ஐம்பது கரிக்கட்டைகள் கிடைக்கு அந்த ஐம்பது கரிக்கட்டைகள் வந்து நீங்க வந்து சின்ன சின்ன துண்டா கட் வெட்டி வச்சு கோங்க அதாவது சின்ன சின்னதா வரு அதை விட கொஞ்ச சின்னதா வெட்டி வச்சுட்டீங்கன்னா நீங்க பிரியாணியில வச்சுட்டு அடுத்த முறை எடுக்கு போது அது யூஸ் அதாவது நம்ம உபயோகப்படுத்த முடியாது நம்ம மறுபடியு ஏன்னா நம்ம நெய் யிலெல்லா ஊத்தி இருக்கோ அதனால உபயோகப்படுத்த முடியால ஒரு நாலு அஞ்சு பீஸ் ஒரு சின்ன பீஸே ஒரு நாலஞ்சு துண்டுகளல்லா வெட்டி வச்சிருந்தீங்க அப்டின்னா மறுபடியும் நீங்க வந்து பிரியாணி பண்ணும் போது அப்பப்ப தேவைக்கேற்ப வந்து அத உபயோகப்படுத்திக்கலா மந்திக்கு யூஸ் ப உபயோகப்படுத்தலா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி ஏ எக் பிரியாணிக்கு கூட நீங்க அந்த மாதிரி உபயோகப்படுத்திக்கலா நல்லா வரு
ஓ கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நீ பாத்தீங்கன்னா இந்த இந்த ஐடியா வந்து கொஞ்ச நல்ல வே இருக்கு இல்ல கேட்குறதே நல்லாருக்கு அந்த ஸ்மெல்லுமே நல்லா இருக்கு பு இருக்கே
ஆமாமா ஏன்னா நெய் ஊத்துரோம்ல
ஆமா எ வந்து நா இ நீங்க சொன்ன அந்த கறிய உள்ள வச்சு பிரியாணி வைக்கிறது ன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன் தவிர நா கேள்விபட்டுருக்கே தவிர நா இது வரைக்கு நா செயல்முறைக்கு நா கொண்டு வந்தது இல்ல நிச்சயமா இந்த தடவை நா வந்து நா அதை செயல்படுத்தி பாக்குறே நா இப்ப வார ல எப்படி நாங்க பிரியாணி செய்வோம் நாங்க வந்து
ஆஹ் அந்த முறை உபயோகப்படுத்தி பாருங்க அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அத எப்படி பண்ணணு என்னனு உங்களுக்கு கொஞ்சோ அறிவுரை சொல்றேன்
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இப்போ நான் அது கேள்விப்பட்டதை விட நானு அந்த மாறி நான் டேஸ்ட்ல சாப்பிட்டதுல இந்த இத சொல்லுவாங்களே அது என்ன பிரியாணி மந்தி பிரியாணி சொல்லுவாங்க தானே மந்திபிரியாணி ஏறத்தால அந்த மாறி ஒரு சுவையில தான் இருக்கும் கரெக்டு தானே
ஆமா ஆமா கொஞ்சோ கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கும் நம்ம வைக்கிற பொறுத் ஆனா வந்து பே அந்த சுவைங்கிறது வந்து சாப்பிட இறங்க இறங்க நம்ம வாயில போடுறதுக்கு அந்த கறி கொட்டு அது சொல்லுவான்ல கறி கட்ட அதோட ஸ்மெல்லு வந்து கொஞ்சோ டிஃப்ரெண்டா இருக்கும் நெய்யோடு சேர்ந்து உள்ள அது இறங்கும் போது முழு பிரியாணிக்குமே அது இறங்கிருக்கும்
கண்டிப்பா கண்டிப்பா தோழி இப்ப நீங்க சொன்ன அறிவுரை வந்து எனக்கு ரொம்பவே பயனுள்ள அறிவுரை நீங்க கொடுத் துருக்கீங்க நிச்சயமா இந்த மாறியே நானும் வந்துட்டு செயல்படுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது எப்படி பிரியாணி வந்ததுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன் மெய்ல்
பண்ணி சொல்லாம்
கண்டிப்பா மீண்டும் கால் பண்ணி உங்களுட்ட சொல்றேன் ரொம்ப நன்றி தோழி
நன்றி நன்றி நாளைக்கு பாக்கலாம்
கண்டிப்பா தோழி